ஆ
ஆ வணக்கங்க நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கிங்ளா
நல்லாருக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கிங்க
ம் நா வந்து ஹவுஸ் ஒய்ஃப்தா நீங்க
நா வந்து இப்ப படிச்சிட்ருக்க ஃபைனல் இயர்
நல்லதுப்பா என்ன படிக்கிறிங்ப்பா
நா பி டெக் படிச்சுட்ருக்கே
நல்லது நல்லது
ம் டீ லா குடிச்சாச்சா
ஆ இல்லப்பா இனிமேதா டீ எல்லாம் டீ காஃபி எல்லா அதிகமா குடிக்கறது இல்ல
ஆ
ஆமா ஒரு நாளைக்கு ஒரு வேள மட்டுந்தா டீ
ஓ காலையில கெடையாது எல்லா ஈவினிங் மட்டுந்தானா இல்ல வ ஒரு நாளைக்கே என்னைக்காச்சு ஒரு நாள்
மதிய பதினோரு மணிக்கு மதிய பதினோரு ம ணிக்கு மட்டுந்தா டீ அப்புற டீ குடிக்கிறது இல்ல
சேர் சேர் செரி காபியு அந்த இது போடற கெடையா கடுங்காசன
காஃபி இல்லனா ம வர காஃபி சாப்பிடுவோ ஆமா
சேர் சேர் செரி இன்னைக்கு என்ன சாப்பாடு
இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் தம்பி எங்க ஊர்ல திருவிழாங்கிறதுனால சாம்பார்
ஓகே செர் செரி
ம் ஆமா தேர்லாம் கிடையாது ம் இது திரௌபதி அம்மன் ப்பறதுனால ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் திருவிழா நடக்கும் அப்புறம் பால்கொடம் திமீதி நடக்கும்
ஓ செரி செரி செரி
ம் ம் ம் செரிதான் ஆ பதினஞ்சு நாள் வரைக்குமே நடக்கும் முன்னடியல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா ஒரு மாசம் வரைக்கும் முன்னாடியிலாம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி கா பாத்தீங்கன்னா அ மூணு மாசோ ஆறு மாசோ அது மாறி நடக்கும் திருவிழா
ஓ சேரி சேரி சேரி
ம் ஆமா
நல்லா பெரிய கோயில் பதினஞ்சு நாள் நடக்கும்னா ரொம்ப பெருசா
ல்ல பெரிய கோயில் கிடையாது சோ கொஞ்சம் சின்ன கோயில் தான்னா திரௌபதி அம்மனாலே அப்புறம் கொஞ்சம் இந்த வரலாற சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் வரைக்கும் எல்லா ஊர்லயுமே திருவிழா நடக்கும்
ஓ செரி செரி செரிய
ம் ஆமா
ம் ம் ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நான் வந்து டிகிரி பண்ணிருக்கேன் பி ஏ பண்ணிருக்கேன்
ம் பி ஏ இங்கலீஷா இல்ல எப்டி லிட்ரேச்சர் அந்த மாறியா பி ஏ தமிழ் செரி செரி செரி அது வேற ஏதும் வேல பாக்கிங்களா
ஆ இல்ல வேற ஒன்னும் ஒர்க் பண்ணலா. நான் வீட்டுல தான் இருக்கன் பசங்கலாம் பாத்துக்கணுங்கறிறதுனால ஃபேமிலியை பாத்துக்க ங்கிறதுனால நான் வெளில எங்கேயும் போல சரிப்பா உங்களுக்கு இந்த என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி ஏதாவது தெரியுமாப்பா இந்த ஜே இ எக்ஸாம்லாம் இருக்குல்லயா
ம் ஆமா
அது பத்தி ஏதாவது தெரியுமா டீட்டெயல்ஸு
ம் அத பத்தி தெரியு அது இன்னாதுன்னா இப்போ ஜே இ எக்ஸால அதுக்கப்றோ இந்த மாறிஎக்ஸாம் எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுகாண்டி
அ ஆமா
இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகி அ ஜெ இ அப்டின்ற ஸ்காலர்ஷிப் மாறி பெரிய பெரிய காலேஜ்ல ஐ ஐ டி அந்த மாறி இதுல நம்மளுக்கு சீட்டு கெடைக்கும் ஜெ இ யூ பி எஸ் சி அந்த மாறி எக்ஸாம் எல்லாமு ர நம்ம கஷ்டமாதா இருக்கு ரொம்ப அதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணு இருந்தா அது சீட்டு கெடச்சிட்டா ஒரு அதுக் அப்றோ ஆப்டியூடுன்னு ஒன்னு உண்டு அப்போ அந்த மாறி ஆப்பிடியூடு பேப்பரு அதுக்கப்றோ ஆப்பிடுன்னா அது அ சும்மா ஒரு ஒன் வேடு மாறிதா அ ஆப்ஷன்ஸூ இருக்கும் ஆனா நம்முளுக்கு வந்து டெக்னிக்கலா நம்முளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணு இப்ப ஒரு கொஸ்டின் மாறி குடுத்து இருப்பாருங்க அத வந்து நம்ம ரீட்பண்ண வந்து தெரியிணு
ஒ ஆமா டஃபஸ்ட்டு எக்ஸாம் தா சொல்வாங்க ஜெ இ வந்து ஆ அதா வந்து இப்ப ஆன்லைன் கோச்சிங்லா இருக்குல்ல அது மாரி குடுத்த பசங்களுக்கு படிக்க வக்கலாமா
ம் படிக்க வக்கலா ஆனா அதுக்கு சென்ட்ரு நல்லாருக்கணு ஃபீஸ் கட்றதுக்கு தக்கன நம்மளுக்கு சொல்லி தரணு
ஆமா
அது கொஞ்சோ அந்த மாரி சென்ட்ரு எல்லாத்தையு பாத்துக்கிடணு
ஆமா
பசங்க இப்ப என்ன படிக்கிறாங்க
ஏ பைய பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் படிக்கிறா இந்த வருஷத்துலேர்ந்து ஸ்டார்ட் பண்லா அப்டின்னு எனக் ஒரு ஆ எய்முண்டு எனக்கு ஆனா ஜெ இ பாஸ் பண்ண வக்கிணுங்கிற ஒரு எய்ம் உண்டு எனக்கு
ரோல் பில் பண்ணு ஆ இந்த ஒரு வருஷோ படிக்க வைங்க அதுக்கப்றோ டுவெல்த்து போயிட்டானா அப்பப்ப மட்டு டெய்லி ஒரு ஒன் அவர் ப படிச்சா போது கன்ஃபிஷன்
ஆமா லெசன் தானாங் இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூ லெச ந்தான் ஜெ இ வந்து ஆ கோ எக்ஸாமே
மோஸ்ட்டா ஓரளவுக்கு அந்த மாரிதா இருக்கும் ஆனா டெக்னிக்கலா நம்மோ என்ன குடுக்குறாங்கன்டு எல்லாத்தையு படிக்கிணு டாப்பிக் வய்சா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம பாக்கணு
ஆமா
ஆ இப்போ லவல்த்து டுவெல்த்து டென்த்து இந்த மூணுமே படிச்சாலு ஓ புக்கு ஃபுல்லா ஓரளவுக்கு அலசியே புக்கு புக்ல என்னென்ன இருக்கு அது எதுக்காண்டி குடுத் ருக்கா அளவுக்கு டெப்தா படிச்சிருணு நாம அப்பந்தா நம்மளால கிராக் பண்ண முடியு ஜெ இ
ம் ஆமா அது வந்து நல்லா டெப்த்தா படிக்கணு அடிப்படை ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
ஆமா அடிப்படை வந்து கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணு பேஸ் வந்து நல்லா இருக்கணு இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்காகதா நானு ட்ரைப் பண்றே பாப்போ என்ன செய்றான் தெர்ல ஸ்பெஷல் க்ளாஸு எதனா உட்லா அப்டின்னா வேதா இந்த இதெல்லா வந்து நல்லா பிராக்டிஸ் குடுக்குறாங்க அப்டின்னு சொன்னாங்க செரின்னு ட்ரை பண்ணி பாக்குற பாப்போ
ம் நம்மோ அவ்ளோத்தியு உக்காந்து ஆன்லைன்ட்டு இருக்குல்ல அவன் கோச்சிங்கே இப்பதிக்கு போகாட்டாலு இந்த ரெண்டு வருஷம் படிஸ்ட்டு அவ காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேந்தக்கப்பறமோ இல்ல அதுக்கப்பறன்னாலு நம்ம ஜே இ இதலா எழுதிக்கிடலா நம்ம டுவெல்த்துலேயே வரு டுவெல்த்தப்பமே நம்ம ஜே இ எழுதலா ஆனா ஆனா அதுக்கு இப்பருந்தே நம்ம ஆன்லைன்ல எது இருக்கு இப்பதக்கி எக்ஸாம்ல்ல எப்டி அட்டன் பண்ண கூட பாத்துக்கிடலா ஏனா அவ வந்து இப்ப ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கா பிளஸ் ஒன்லயு இருக்கா முடிச்சோன்னே பிளஸ் டூவு அப்ப ரெண்டுத்துலயுமே ஒரு வேள நம்ம ஜே இ ல இல்லாட்டாலு பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்து காலேஜ் நல்லா போகறக்கு நம்ம பாக்கணு
ஆ
அதுனால அது இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட்ல படிக்கானா
மேனேஜ்மெண் ஸ்கூலு
மேனேஜ்மெண் அப்ப ஒன்னு ஏன்னா அப்போ மேனேஜ்மெண்னுங்கறப்போ அவுங்க நைட் டியூஷன் அது இதுன்னு வெப்பாங்க லெவல்த்துங்கறப்போ ஒரு ஈவ்னிங் ஆறு மணி வர்க்கு அந்த மாரி வெப்பாங்க டுவெல்த்னா கொஞ்சொ கொஞ் எக்ஸ்ட்ரா எஃபட் போட்ற மாருக்கு அவெ அதுனால உக்காந்து நம்ம கன்சிஸ்டென்ஸா எவ்ளோ தூர உக்காந்து படிக் க்றமோ அத வச்தா நம்ளால உள்ள போக முடியு
அ
ம் எனா ஹாட் ஒர்க்கு போட்டாதா உண்டு ஹாட் ஒர்க் போடாம எதுமே இப்போ கெடக்கறதில்ல கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போட்டா அதுக்கு தக்கன நம்ளுக்கு எதாவது ஒரு எஃபர்ட்டு அதுக்கு தக்கன நம்புள்க்கு எதாவுது ஒரு எல்லாமே கெடைக்கு அந்த இதுல
ஆம்மா
அப்புன்னா அவனுக்கு நம்பக்கு தெரியு ஓ நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோ அத நம்மளுக்கு அதுக்கு தக்கன நம்மோ அ உள்ள போயிருக்கோ ஜே இ எவ்ளோ கொஷ்ஷின் கரெக்டா போட்டுருக்கோ எல்லாமே புரிஞ்சு போட்ருக்கொமா என்ன நம்ம படிச்சதுலந்து வந்துருக்கா வர்லையா ஆப்ஷன்ஸ் எல்லா எப்டி இருக்கு ஈஸியாருக்கா இல்லையா கொஸ்டின் அப்போ இதுலந்து மோஸ்ட்டா எதுலந்து கேக்குறாங்க அப்போ நெக்ஸ்ட் டைமு அந்த ஜே இ ல நம்ம பாஸாயி ஜே இ எக்ஸாம் கிராக் பண்ணோன்னா மோ இப்போ எவ்ளோ மார்க்கு எடுத்துர்க்கோ மோ தப்பு எந்த இதுல நம்ம தப்போட்ருக்கோ எந்த மாரியான கொஸ்டீன் அப்போ நம்மோ நம் நம்மோ போட்டதுல நம்மள்க்கு கரெக்டுன்னு தெரிஞ்சது எல்லா ஒரளவுக்கு இப்போ நூறு கொஸ்ஷின் கேட்டு அதுல அம்பதோ இல்ல இருவதோதா கரெக்டா போட்டிருக்கன்னா அந்த இருவதுக் க்குமே ஒனக்கு தக்குன மார்க் வந்த்ருக்கா வர்லையா அந்த மாரி அவ பேப்பர் எழுதம்போதே அவனுக் தெரியணு அப்பந்தா நம்ம நெக்ஸ்ட் அப்ப எந்த இதுல நம்மோ லேகாருக்கோ எது நம்ம படிச்சி உள்ள போகனு அப்டின்ட்டு அவனால அத யோசிக்க முடியு அதுனால கொஞ்சொ அந்த மார்ல்லா கொஞ்சொ எல்லாத்தியுமே பாக்கணு அவெ
ஆம்மா இப்ப ஜே இ ல்ல பாத்தீங்கன்னா அ பர்சன்டைல் அப்டின்னு ஒரு அ மார்க் அந்த மாதிரிதா பேஸ் பண்ணி குடுக்குறாங்க ஒண்ணு தப் தப்பாருந்தாலு இன்னொன்னு கரெக்ட்ருந்துச்சி மைனஸ் மார்க்கு குடுக்கறாங்க அது பாத்திங் எனா அது ரொம்ப கொஞ்சொ டஃப்பாருக்கு
ம் ஆம்ம எனா ஜே இ ய பொருத்த வர்லு மொத்தொ அ இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ட் எடுத்துக்கிட்டம்னா இன்னு மூணு கொஸ்டின் கரெக்டா போட்டுட்டு ஒரு கொஸ்டின் தப்பா போட்டன்னா ஒன் பை த்ரீ மார்க் போகு இப்போ மூனு கரெக்டா போட்டு ஒன்னு தப்பு போட்டனா அந்த ரெண்டு கொஸ்டின் தா மார்க் வரு ஒரு கொஸ்டின் மார்க் பொய்ரு
ஆம்மா அப்டிதா
இதே நீட்லன்னா நம்மோ ரெண்டு கரெக்டா போட்டொன்னா அதுல ரெண்டுக்கு நாலு மார்க்குனா ஒரு கொஸ்டின் மார்க் ரெண்டு மார்க் அப்டே அடி வாங்கிரும் நாலு மார்க்கு பொய்ரு இப்போ ரெண்டு தப்பா ரெண்டு கரெக்டா போட்டு ஒரு கொச்சின் தப்பா போட்டா அந்த ரெண்டு கொஸ்டின்கான மார்குமே சேந்தால நம்மளுக்கு பொய்ரு
ஒ
ஆம்மா அதுனால மார்க் பேஸுடா அந்த மாருக்கு இப்ப ஜெ இய பொர்த்த அளவுல ஒன் பை த்ரீ மார்க் போகுதா இல்ல எப்புடி கொறைக்குறாங்கன் தெர்ல எனா ஒரு ஒரு வருசமு ரூல்ஸ் எல்லாமே அதிகபட்சமா வேற வேற மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப அவுங்க எந்த மாரி இதுல மார்க்கு வெச்சிருக்காங்க ஒரு ஒரு வருஷமு என்னென்ன என்னென்ன புதுசா கொண்டு வந்துருக்காங்க எதுமே நம்மள்க்கு தெரியாது
ம்
எல்லாத்தையுமே நம்ம உக்காந்து கொஞ்சோ பாக்கணு அது அப்போ எதுல மார் அதிகமாருக்கு எங்க எந்த இத பேஸ் பண்ணி கொஸ்டின் அதிகமா நம்மளுக்கு கேக்கறாங்க அதெல்லாத்தையுமே பாத்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்பளால எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியு கொஞ்சோ நெறையா சோர்ஸ் இருக்கு யூடியூப் இருக்கு கூகுள் இருக்கு எல்லாத்துலயுமே உக்காந்து நம்ம சர்டு பண்ணணு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா கெடை க்கு ஆன்லைன்ல பாத்தோ அப்பு நம்ம ஏன் அத பத்தி தெரிஞ்சவங்க ஸ்கூல் ஸ்டாபோ யார்ட்டயோ கேட்டம்ன்னா அவுங்க சொல்லும்போது நம்மள்க்கு ஓ நம்ம பாத்தோ இது போக இந்த மாரில்லா இருக்குன்னு அவுங்களுக்கு தெரியு நம்மளுக்கு நெறையி தெரிஞ்சுக்கிடலா நம்ம தெரிஞ்சது தெரியாம போய் கேட்டம்னா அவுங்க சொல்லும்போது நம்மளுக்கு எதுவும் புரியாது ஓரளவுக்கு நம்ம யூடியூப்ல எல்லாத்தையும் பாத்துட்டு அதுக்கப்றோ நம்ம யார்ட்டயாவது போய் இந்த மாரி எப்டி அந்த இது எதுவும் கேட்டம்னா அதுக்கப்றோ நம்மளுக்கு ஏனா ஒரு ஒரு இன்பர்மேஷன் கேதர் பண்ணிக்கலா ஓ இந்த மாரி அப்ப ஐடியா கெடச்சிருச்சு நம்ம எப்டி படிக்கலா எந்த இதுல து புக்ஸ் எடுக்கலா நோட்ஸ் எடுக்கலா ஏனா இப்போ நெறையா எல்லாமே ஏ ஐதான் இப்போ ஏ ஐ வந்துட்டனால நம்ம ஏ ஐ யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு கிராக் பண்ண முடியு ஏனா நெறையா ஏ ஐ வந்திருக்கு நம்ம கொஸ்டினே அதே எடுத்து நல்ல எனக்கு ஆப்ஷன் மட்டுந்தான் ஆனாலு தரு என்னெல்லாமோ ஏ ஐல இப்ப கேக்கலா நம்ம அதனால ஜாக் ஜாட் ஜீ பி டி யூஸ் பண்ணி ஜாட் ஜீ பி டி இருக்கு ஜெமினி கூகுள் பர்பள் சிட்டி அந்த மாரி நெறையா ஏ ஐ இப்ப வந்ட்டு இப்ப படிக்கறதுக்கு கூட நம்ம ஏ ஐ யூஸ் பண்றாங்க எல்லாரு ஏனா இப்போ டுவெல்த்து லெவெல்த்து எல்லாமே எடுத்துக்கிட்டா டீட்டெய்ல்ஸ்லா நம்ம புக்ல ரொம்ப பெருசா வரு அப்ப அது படிக்க வைக்க நம்ம கொஞ்சோ மளையுவோ இது படிக்கலாமா என்ன இவ்ளோ பெருசா இருக்குன்னு அப்போ டக்குன்னு அந்த கொஸ்டினு இல்லையே என்னமோ போட்டோ எடுத்து டக்குனு ஏ ஐல போட்டுட்டு இது எனக்கு கொஞ்சோ படிக்க கஷ்டமாருக்கு இது எனக்கு ஈஸியா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல என் மைண்ட்ல புரியணு அதுக்கு ஒரு எக்ஸாம்புளு வெச்சு கரெக்டான இம்பார்டண் லைன்ஸ் எழுதுனா எனக்கு புல் மார்க் இவ்ளோ வேனு அந்த மாரி கேடம்னா ஏ ஐ அழகா தரு அப்ப அந்த மாரியு எழுதி நம்ம வந்து மார்க் வந்து ஈஸியா வாங்கிர்லா அதனால ஏ ஐ வந்து இப்ப நெறையா இருக்கு அதனால இப்ப ஏ ஐ எல்லா பிரச்சனையே இல்ல அதுபோக அவன் இன்ஜினியரிங்கே எடுத்தாலு ஏ ஐ பத்தி நெறையி தெரிஞ்சா மட்டுந்தான் இனிமே உள்ள கால துல வந்து நம்மளுக்கு வேலையே இருக்கு
ஆமா உண்ம
ஏ ஐ பத்தி படிக்கணு ஏனா இப்ப கார் ஓட்னா கூட ஒரு வெளிநாட்ல எல்லா நம்ம உள்ள போய் உக்காந்தா போது காரே தன்னால ரோடெல்லா டிடக்ட் பண்ணி வண்டி எதுவு வருதா ரோட் கிராஸ் பண்லாமா எவ்ளோ வேகத்துல இப்ப எல்லாமே தன்னாலே இப்ப கார்லா சேல் நம்ம எதுமே பண்ண வேண்டா இப்ப அந்த மாரி டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குனால அதுக்கு தக்கன்ன நம்ம மூவ் ஆன் ஆகணு
ஆமா ஆமா
அதுனால கொஞ்ச அதெல்லா கொஞ்ச தெரிஞ்சுக்கிடனு இப்பவே இப்பவே அவன ஜெ இ இல்லாட்டாலு கோடிங் இப்பவே படிக்க வைங்க கோடிங் படிச்சாதா எல்லாமே ஏனா நாலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இங்க வந்து இப்பவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே ஏனா இப்ப ஃபைனல் இயர் இன்ட்ரீ வேற அட்டன் பண்ணிட்டு இருக்கே நம்ம ஸ்டாடிங்கே ஸ்டார்டிங்கே லெவல்த்துல இருந்து நம்மோ பை த்தான் இருக்கு ஜாவா இருக்கு இப்பவே கோடிங்னா என்ன எந்த மாரி போடணுன்ட்டு இப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உள்ள போகுது ஈஸியா இருக்கு ஏன் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல கூட நம்ம ஈஸியா ப்ளேஸ் ஆயிர்லா அதுக்கப் புற உட்காந்துரலா ஏனா ஃபைனல் இயர் வந்தோனே காம்படீஷன் அதிகமாயிரு கோடிங் எவ்ளோ எவ்ளோ தெரியுமோ அதுக்கு தக்கன்ன வேலைக்கு ஈஸியா உள்ள போயிர்லா
ஓ
ஆமா அதுனால கோடிங் வயஸ்லயு ஸ்ட்ராங்கா இருக்கணு ஸ்கில்ஸ் ஓரளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணு எந்த மாரி இப்போ டெக்னாலஜி இப்போ வரு ஷத்துக்கு நறைய வளர்து ஒரு ஒரு செகன்டுக்கு இன்னைக்கு ஒண்ணு வந்துச்சுன்னா நாளைக்கு அதுக்குள்ள யாரோ ஒருத்த ஒன்னு கிரேட் பண்ணிருதாங்க இப்ப உள்ள இதுல
ஆமா